வணக்கோ வணக்கங்க உம் ம் பாத்தீங்ன்னா எங் சின்ன அசால்ட் தனத்தால இப்ப அந்த வண்டியோட பேட்டரி போ போயிடுச்சிங்க
அதா அசால்ட்டுன்னு சொல்ல முடியாது அ அஸ் அது எப்பேமே வெளியேதா நிக்கி உள்ள வந்தா கொஞ்ச எடஞ்செல்லா இருக்குன்னு வையே
ஆனா உ நீங்க உள்ள நிறுத்திருக்கலாங்க
செட்டு போட்டாங்க இதுக்கு நேத்து
ஆமாங்க
அது எப்பவுமே வெளியே நிக்கிற வண்டிதானே புடியா வுன்னு யாருக்கு தெரியாது எதிர்பாக்கல
ப்றோ என்ன பண்றதுங்க
நீ சி சி டிவி பாத்தா இது அஹ் து பிடிபடுவானோ என்னமோ தெர்ல
ஆமாங்க
அவ இவ்ளோ வேல பண்ணவ சி சி டிவிக்கு ஏதாவொரு வழி பண்ணிற்ப்பய
அஹ ஆமா அத பத்தால அப்டிடுத்தா அலா அப்டி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லிங்க ஊருக்குள்ள அப்டி பண்ண முடியு அந்த ஒரே நடுராத்திரிதா வந்திருப்பானுக
அ சி சி டில தெரிய சி சி டில நைட்டு கவர் ஆகுற மாறிதா டெக்னாலஜி வச்சி இருப்
ஆமா ஆமா நைட்டுவிஷன் இருக்குங்க பட் அ இருந்தாலு
கவர்மெண்ட்ல போட்ட லைட்டு எப்டி தரமானதா தெரியுதா ஒன்னு தெர்ல
ஆமாமாங்க அது அப்றோ ஒரு நாளைக்கு வந்து பாக்குறம்னு சொன்னாங்க இன்னைக்கு விடுமுறை இல்லங்க
உம் உம்
அப்றோ என்னமோ அப்ரோ அங்க பக்கத்துலயுமே ஏதோ கொக்களின் ஏந்திரதுல அது இதுன்னு போயிருச்சின்னு சொன்னாங்க எல்லா போய் தா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கம் சொன்னாங்க
ம் பாப்பா றந்துட்டே அப்ப எங்க தாத்தா மட்டும்தான் வீட்டுல இருந்தாரு அஹ் எவனோ ஒருத்த வந்து கேஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தி வாங் கிகிட்டு காலி சிலிண்டரயு அடிச்சிட்டு போயிட்யா
சரிங்க
எங்க அத்தனால நடக்க முடியாது ரெண்டு குச்சி வச்சுதா வாக்குருச்சுதா நடப்பாரு இந்த மாரி கேஸ் வந்திருக்குன்னு சொல்லாங்காட்டியு எங்க தாத்தா வெளிய டெம்போ வந்ததையு பாத்தில அவெ பைக்கு
செரி
ஆ காசையு குடுத்து காய் சிலிண்டரையு எடுத்துக்கங்கப்பா அப்டின்னு குடுத்துட்டாரு
செரிங்க ஆனா ஏ ஃபுல்லா வந்து ஃபுல் சிலிண்டர் போடலைங்க அவ காலி எடு
ஆமா புஃபுல் சிலிண்டர் போடல ஆமா அவன் வந்து சிலிண்டர் எடுக்குறவனே கெடையாது எதோ திருட வந்துருக்குதே
சேரிங்க அப்ப என்ன பண்ணாங்க
ஒண்ணும் பண்ணல அப்றோ அவ அவுங்க அ எப்பவு அப்டித் க்குற சிசிடிவிமரெல்லா போய் பாத்தாரு அவன் போனது தெரியுது அப்ப எங்க போறான்னு தெரியல அதுக்கப்றோ வ எல்லார் தொழிலு போயி நம்ம பாக்க முடியாதுல்ல
ஆமா ஆமா ஆமாங்க இல்ல பக்கத்துல எதாவது கொஞ்சோ அதாவது சொல்லிகிட்டு எதாவதுன்னு பா
அது போலீஸ் கம்பளைண்டெல்லா குடுத்தாங்க அ அ அப்பறோ ஒண்ணு அது ஒண்ணும் புடி படல யாருன்னு தெரியல
சேரிங்க அதாதாங்க அப்றோ என்ன வண்றதுங்க ஆ எங்களுதுக்கே அப்டி ஒரு சம்பவோ நடந்துதுங்க
ம் ம் அதுக்கே அதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்
அதே அதேதாங்க எங் க்ளுதுமே ஆடு தட்டிட்டு போனாங்க பக்கத்துல எங்க சித்தபாதுங்க
ம் அந்த ஆடு விருட்டோ ஓரளவுக்கு கொ கொஞ்ச நாளா பேமஸா இருந்துச்சு எங்க பாத்தாலு ல்ல ஆடு திருடு பண்னையோடல்லா எல்லா ஆட்டையு திருடிட்டு போயிருக்குதே சில பக்க
ஆமாமாங்க அது அது எந்த டைம்னா அந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு அந்த இருவத்தி ரெண்டு சமயத்தில் நீங்க
நா எங்களுதெல்லா திருனதாப்போ ரெண்டாயிரத்தி பதுனெட்டு நெனக்குறே நா காலேஜ் முடுச்சுட்டு வேலக்கி போன டைம்ல ரெண்டாயிரத் பதுனெட் எங்க காட்ல துப்பிட்டியா அப்போ சிந்தனை வந்து ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்லா குடுத்து
அதாதாங்க ஆனா இது இதுல பாத்தீங்கன்னா பக்கத்துல நெறயா நைட் டைம்லல்லா எடுத்தா திருடிட்டு போனவெ ஒரு ஒரு நாள் சிக்கலீங்க ஆனா இவந்தானு தெருஞ்சு போச்சுங்க அதில்
அதா ஊருக்குல்லயு இவன் தா தெரியுது யஸ் சீல் இவன்தா தெரியுது ஆனா யார்னாலயு ஒன்னு சாட்சியோட ஒண்ணும் பண்ண முடியல
அத தாங்க ஆனா ஓடிட்டானுங்க அவன் வண்டி மட்டு புடி ஓட்டுங்க புடிவட்ருச்சுங்க ஒரு நாள் ஏ சம்பவத்துக் கேளுங்க எ இதல்லா ஆடு திருடிகிட்டு இருந்தனா அத விட்டுட்டு பஞ்சாயத்துல இருக்குற மோட்ரு ட்ரு திருட ஆரம்பிச்சுட்டானுங்க எங்கூரு பஞ்சாயத்துலருக் க்குற மோட்ர திருடிட்டு வண்டில பெட்ரோல் இல்லனா ரெண்டு நபருங்க அ அ அவனுங்க பாத்தீங்கன்னா உருட்டிட்டு போயிருக்கானுங்க எங்க பக்கத்தூர்ல ம் ம் இது இந்த தேங்கா வீட்டுக்கு எல்லா போறாளுங்க அந்த இது ஆள் சேந்தவுங்க அங்க பாத்துக்குட்டானுங்க நைட் எதோ அப்டியே தூக்கோ வரலேனு ஏதாது நடய பாதைக்கி அப்டி ரோட்ல வந்துருக்கானுங்க ஃபோன் பேசிட்டுங்க
ம்
இவனுங்க வண்டில ரோட்ல தா மோட்ரு வச்சு ச்சு வண்டில தள்ளிட்டு போயிருக்கானுங்க
ம்
டைம்ல யாருப்பா அது என்று அவன் கேட்டங்காட்டி பதிலே எதுவு சொல்லீங்ளா இவனு டார்ச்சு அடுச்சு மூஞ்சிய பாத்தங்காட்டி யாருப்பா அப்படின்னு கேட்டங்காட்டி எதுமே சொல்ல சேரின்னு இவன் இந்த தேங்காய அந்த பக்கத்து ஊர் நபர் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அ பக்கத்துல இருக்கிறவனு கூப்பிட்டு வரலானு போங்காட்டி இவனுங்க டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்குங்க முறுக்கிட்டு போயிருக்கானுங்க
ம்
முறுக்கிட்டு போனங்காட்டி ஏ திருட திருடுன்னு அவன் சொல்லி எல்லாரு போ எல்லாரு வண்டி எடுத்துட்டு போயிருக்கானுங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு நெய்யில் ஆறு பக்கத்துல இருக்குங்க அங்க கொண்டி வண்டியோட மோட்டரோட கீழ போ ட்டுங்க ஓடிட்டானுங்க
ம் ம்
பாத்தீங்கன்னா அவங் அவன் யாருன்னு மூஞ்சி பார்த்திருக்கானாம்ங்க அவுனுக்கு அடையாளோ தெரியுமாமங்க பாத்தீங்கன்னா இந்த மசுரு இதெல்லா விக்கிறவனுங்க அதுல பாத்தீங்கன்னா மைக் செட் கூட இருந்திருக்குங்க அந்த வண்டில
ம்ஹும் அந்த இது ம முடியெல்லா வாங்குறவங்க ஆ
இந்த பாசி மணி அப்றோ அது இதுன்னு விக்கிறவதானுங்
அவன் அப்டியே ஊருக்குள்ள வந்து நோட்டம் பாத்துக்குறது
நோட்டம் பாட்டு வந்து அப்றோ இந்த மாரி வேலை தனத்த பண்றதுங்க திருட்டுத்தணம் பண்றதுங்க அப்றோ அதில் ட்டுருந்து அவனோட வூடு எதுன்னு தெரிஞ்சு அங்க போயி அவனோட மனைவிகிட்டயல்லா ஆ நம்பு அ பக்கத்துலயேங்க ஒரு அஞ்சு ஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கோங்க அப்றோ இவுங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துங்க அவிங்க அந்த நடுராத்திரி நடு ஒரு மணி சம்திங் அந்த டைம்ல கூட நான்த தா அந்த ஆளு நம்பு ஊருக்கு எல்லாமே பக்கத்துல சொல்லி நாங்க எல் இன்னு பெரிய ஆளுக் விட்ல எல்லா சொல்லீங்க
ம்
கிட்டத்தட்ட ஒரு பா பாஞ்சி இருவது பேர்த்துக்கு மேல எல்லா சூழ்ந்து வந்துட்டுங்க அப்றோ வண்டி கைப்பற்றி மோட்டர்ல இருந்து அவன் திருடுன பொருள் எல்லாமே கைப்பற்றி போலீஸ் வாகனத்துலயே டி இங்கிருந்து எங்க மா எங்க ஊருக்கு வந்துங்க ஆ ஸ்டேஷன் வந்து அங்கதாங்க பக்கத்துலீங்க
ம் ம்
ஆ கொஞ்சோ நம் இங்க இல்லைங்க அந்த சைடு அங்க கொண்டி அப்றோ எல்லாருட்டியு எறக்கி வெச்சுங்க கம்ப்ளைண்ட் எஃ ஐ ஆர் பதிவு பண்ணி அப்றோ அவன் பாத்தீங்கன்னா அந்த வண்டி கூட டியூலதா எடுத்திருக்கானுங்க
ஆ சேரி சேரி
அப்றோ அவிங்க பாத்தீங்கன்னா போன் பண்ணி இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்டி டியூ கட்லீங்க அந்த வண்டிக் கி அப்டின்னு சொன்னங்காட்டி நீ ஆள போய் தேடி கண்டு புடிச்சுட்டு வா அதுக்கப்பறோ வண்டி வந்து எடுத்துட்டு போலா அப்டின்னு சொல்லி குளோஸ் பண்ணிட்டாங்க அவன் பாத்தீங்கன்னா கண்கணாத வெளியூருக்கு தப்பி ஓடிட்டானுங்க
அட ஆ ஃபேமிலிய எல்லா வுட்டுட்டு ஓடிட்டானா
ஆ வுட்டுட்டே ஓடிட்டானுங் இது வரைக்கு கண்ணுக்கே தட்டுப்படலீங்
அவன் ஃபேமிலிய யாரு காப்பாத்தறது
டுல வந்து அவன் ஃபேமிலியே கூட்டிக்கிட்டு எ ஆருக்குமே கண்காணாத முறைல அவனு ஓடிட்டாங் வீட்டையே காலி பண்ணி சும்மா ஒரு கோ விடு தான் போ
அவ வந்து பொழைக்க வந்தவ சோன்
ஆமாமா சொ சொந்தூர் வெளியிலிங்க அது அரசாங்கத்தலருந்து பஞ்சமொளைக்க குடுக்க குடுத்த எடத்துல வந்து தங்கிருந்தானுங்க
உம் உம்
சோ சில நேரத்துக்கு அங்க ஏதோ கொஞ்சோ முடிலின்னா கவர்மெண்ட்டே பாத்து கொஞ்சோ எடோ போ ஒதுக்கி அங்க தங்கறக்கு எடோ கொடுப்பாங்கல்ல
ஆமா ஆமா
அது மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தவங்க இது மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தவனா இப்ப அவ வெளியூருக்கே தப்பி ஓடிட்டானுங்க
இருந்தாலுமே நப என்ன சொல்றது இப்ப நப நம்ம பணத்துல வந்துட்டு நம்ம தோட்ட இருக்கு வச்சு பொழச்சுக்கிறாங்க ஆனா நம்ம எதுவுமே இல்லாத ஆம்பளைங்க வாழ்க்கையே இன்னும் கொஞ்சோ கஷ்டம்தான் குடும்பத்த நடத்துறக்கே என்ன தொழில் பண்ணி தொழில் வந்து நல்லா அமஞ்சாதான் எல்லார்த்துக்குமே அது அமையாது ஏ பசங்க வாழ்க்கைன்றது எதுமே கஷ்டம் படிச்சு முடிச்சா அப்ப நீங்க வேலைக்கு போகணும் அது கட்டாயம் நல்ல வேலைக்கு போனா தா அடுத்த வாழ்க்கையில முன்னேற முடியு
கண்டிப்பாங் என்ன பண்றதுன்னு இன்றைய காலக்கட்டம் அப்டி
ஆமா அந்த காலத்திலயல்ல கூலியள் காட்டு காடு இல்லைனாலு நம்ம அப்பதா கூலி வேலைக்கு போனாவிங்களுக்கும் கொடுத்தாங்க பொண்ணு
அதுதாங்க அதாங்க உண்மைங்க பாத்தீங்கன்னா அதுதாங்க எங்க அப்பாக்கு குடுக்குறப்பவே எங்க அப்பாக்கு இருவத்தெதுட்டு வயசுங்க எங்க அம்மா பாத்தீங்க ஸ்கூல் டுவெல்த் முடிச்சுட்டு டீச்சர் ட்ரெயனிங் போற வேண்டிங்க போய் போக வேண்டியங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவுலே பிக்ஸ் ஆயி அப்ரோ திடீர்னு படிப்ப கேட் ச்சங்க அப்ரோ அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்களமா சேரி நீ மேரேஜ் பண்ணிட்டு அப்ரம் படி அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பண்ணி வச்சு டாங்க அதுக்கப்ரோ மேரேஜக்கு அப்ரோ எதுக்குமே உடுலைங் இங்கேயே பண்ணயத்த பாக்க விட்டாங்க
அப்ரோ குழந்த வந்துருக்கு அப்ரோ அத வளர்த்து சரியா போ
ஆமா ஆமாங்க
இந்தா அம்மா கோபதுக்கு என்ன படிக்கிறேன்னு சொல்லி கட்டிட்டு வந்து
ஹா ஹா ஆமாங்க டீச்சரா ட்ரரைனிங் போற வேண்டிங்க அப்ரோ கடசில இங்க வந்து காடு தோட்ட போ
கவர்மெண்ட் வேலைக்கு போய் நல்லாருந்திருக்கலாம்
ஆமாமா ஆமாமா அந்த காலத் துல்லா அதுக்கு சம்பளம் ரொம்ப கம்மின்னு யாருக்குமே அதுக்கு விடுலீங்க ஆமங்க அப்போ எல்லாம் அது ஃப்ரீயா தான் கொடுத்தாங்களாமாங்க டீச்சர் ட்ரெனிங் எல்லாங்க
அதான் இப்பல்லாம் நம்ப காசு கட்டி போனாலும் நம்மளுக்கு வேலை இல்ல
ஆமாமாங்க அப்ப நறைய வேகன்சி இருந்தது ஃப்ரீயாவே ட்ரைனிங் குடுத்துருக்காங்க
உம் அந்த எம்பது எம்பது தொண்ணூறுல வந்து இன்ஜ் நெரிங் முடிச்சவன்னுக்குெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையா இன்னைக்கு இருக்குது டிகிரி படிச்சிருந்தா போது நாலேஜ் இருக்குதோ இல்லையோ எடுத்
கண்டிப்பாங்க கண்டிப்பா இன்றைய காலக்கட்டு ரொம்ப மோசமாயி போச்சுங்க என்ன பண்றது ம் ஆ சந்திக்கலாங்க